ஹலோ
ம் என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே சாப்ட்டீங்ளா
டே சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் ம் சாப்ட்டேங்க தம்பி என்ன பண்ணிட்ருக்கான்
ஒன்னு அ ஒரே தொந்தரவு பண்ணினு இருக்குறா
ஏ என்னாச்சு
ஏதாச்சு ஒன்னு பண்ணினேதா இருக்குறான் என்னா பண் றது
ஆ ஹ சேர் சேரி
நீங்க என்ன சா சாப்பாடு செய்ணுமா மதியத்துக்கு
செய்யணும் சாம்பார் செய்யலானிட்டுருக்கே
என்னது
சாம்பார் சாம்பார் ம் ம் ஆமா ஆமா நீங்க
இருக்கு கீர கொழம்பு செயலானு தா இருக்குறேன் நானு
அப்டிங் ளா நேத்து நாளைக்கு இருக்கு கொண்டு
அப்டியா என்ன கீர
ஏதோ ஒரு கீரைய புடிக்கிட்டு வந்தாங்க அம்மா
ம் ஹும்
அதுல செஞ்சுச்சி
சேர் சேர்
ம் ஹும் சாப்டீங்ளா இல்லையா நீங்க இன்னும்
ம் ம் சாப்டுட்டே நான் சாப்டுட் இப்பதான் உக்காந்துட்டு சும்மா டி வி பாத்துட்டு உக்காந்துட்டு இருந்தே
ம் சேரி சேரி
வீடுல்லா கிளீன் பண்ணிட்டீங்ளா
ஆ கிளீன் பண்ணி ஆச்சி சாமி கும்டே இப்போ சாப்பாடு செய்யலான்ட்டு கொஞ்ச நேரோ விட்டு செய்யலாட்டு இருக்கே
ஓகே ஓகே
ஆஹ்
இப்பயு அடுப்புலல்லா செய்றீங்களா சாப்பாடு
ஆஹ் மழவந்துருதா அதனால இரமாயிடுது அதனால செய்ய முடியறதில்ல
ஆ
ஆமா கிருஷ்ணகிரியில எல்லா மழ ஆலங்கட்டி மழ
ஆளங்கட் ட்டி மழையா ஆஹா இங்க தெரில வெளிய போனாதானே
இல்ல இங்கல்லா இல்ல அங்க மட்டு உம் இங்க பயங்கரமா காத்து மட் தா அடிச்சது மழ கொஞ்சமா வந்துச்சி அந்த பக் அந்த சைடு தா ஆலங்கட்டி மழல்லா பேஞ்சிருக்கு
சரியான மழ தா அவரு நனஞ்சிட்டே தா வந்தாரு மழைல அவருக்கு வேலையில இருந்து கெளம்புனாறு உடனே மழ வண்டியில வரும்போது நெனஞ்சிட்டாங்க
ஆஹ்
க்கும்
ஆஹ் அம்மா ஈவினிங் நாலு மணிக்கு தா வருவா சாய்ந்திரமா நாலு மணிக்கு தா வருவாங்க
உஹம் உஹம்
உம்
தம்பி
உம் தம்பி விளையாடிட்டு இருக்கா
சேரி சேரி அப்பாக்கு சாப்பாடு எல்லா குடுத்துட்டோ அப்பாக்கு சாப்பாடு எல்லா குடுத்துட்டு வந்துட்டீங்களா
ஆஹ் ஆஹ் அதே கீர கொழம்பு தா டுத்துச்சு கீர கொழம்பு களி ஏத்துன் போயிட்டு குடுத்துட்டு வந்தேன் இப்போ சமைக்கனும் ரெடி பண்ணிட்டு இருக்கே
ம் ஹு ம் அப்போ ஜாலியா இருந்தது நாங்கெல்லா வந்துருந்தோ இல்லையா ஊருக்கு கே நானு அக்கா அது எல்லா நல்லா இருந்தது
ம் ஆ ஆமா ஆமா இப்ப எங்க அவுங்கதா போனே எடுக்க மாட்டுக்குறாங்க
ஆமா நானு பண்ணே எடுக்கல சேரி பிஸியா இருப்பாங்கன்ட்டு விட்டுட்டே பேலன்ஸ் எல்லா போட்டுட்டு இருக்காங்க ஆ நேத்தா பண்ணே பேலன்ஸ் போட்டுட்டு போன் பண்ணவே இல்லியானே இல்ல காலைல தா பண்ணே அப்படினாங்க சேரி இன்னைக்கு நானே பண்ண எடுக் கில
பண்ணு திரும்ப அவுங்களே கால் பண்றாங்க ம்
நல்லா இருந்தது அது விளையோ
ஆமா ஆமா இந்த டைம் நா எதுவு செய்யல நீதான செஞ்சு குடுத் த்தீங்க
ம் ப்ச் நல்லா இருந்தது ஜாலியா இருந்தது நம்பளுக்கு ஒருத்தரு தோச து சுட்டு போட்டு ஒக்காரு இருந்து சாப்ட்டு டுருதெல்லா அங்கதா
ஆமா ஆமா எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னா பண்றது ஆ
நம்புளுக்கு ஒருத்தர் சுட்டு போட்டு சாப்புறது சுட்டு சுட தோச நல்லா இருந்துச்சி எங்க இங்கெல்லா நாம்பளே சுட்டு சாப்டனு
இப்போ மேரேஜ் ஆயிட்டு போனாலே எங்க அனுப்புறதுல்ல ஒண்ணு இல்ல
ம் ம்
ம் என்னா பண்றது தம்பி சவுண்டு இல்லாம இருக்குது
தம்பியா அங்கே ஏதாவது வேல வச்சுனுப்பா எனக்கு இப்போ தா நா போயிட்டு அவன பாக்கணு
ம் ஹு
தாலுமே திரும்ப திரும்ப அதேதா
தம்பியவெ
ம் அடதுக்கடுத்துதான் பின்ன அரிசி கொஞ்ச நேரோ விட்டா அரிசி எடுத்துக் கோட்ட கேட்டுறா அ அப்பறமா இப்ப பருப்பு எடுத்து கொட்டிட்ருக்குறா ஏ வேற இதே வேல செஞ்சி ட்டே இருக்க முடியுமா நம்ளால ம் ம் ஆஹ
எப்போ வர்லா எப்போ வரீங்க ஊருக்கு
வர்ணுன்ட்டு ஆசையாதா இருக்கு என்ன பண்றது அவ்ளோதா லீவு முடிய போது இதுக்கு மேல வந் து ஒரு ப்ரச்சனையு இல்ல வந்தா டக்குன்னு வர மாரிதா இருப்பா எதுக்கு சும்மா வந்துட்டு வந்துட்டு ஒரே நாள் போறத்துக்கு எதுக் வர்றது ம் ம் அவருக்கு வேற பொறந்த நாள் வருது இல்லையா என்ன பண்றது காசு இருந்தாவாச்சி ஏதாச்சு ரெடி பண்ணிருப்ப இவ்ளோ நேத்துக்கு எடுத்து வச்சிருப்பே சுத்தமா கைல ஒருபா கூட இல்ல நீ ஏதாச்சு ரெடி பண்ணி குடுக்க முடிஞ்சா குடு
நானா பாக்ளா இருங்க என்ன பண்றதுன் தெரியில சொல்ற
சுத்தமா இல்லையே உண்மை வேற ச்சி வாங்கி தர்ணு இல்லையா யாருமே வாங்கி தரமாட்டாங்க நாம்பதா வாங்கி தரு ஏன்னா சேத்துக் குடுக்கற்த்துக்கு அவ ஆ சி காசு இருந்தா நல்லா இருக் குன் பாக்குற காசு இ ப்போ வரைக்குமே என்கிட்ட ஒரூபா கூட சேரவே இல்ல
ம் ம்
என்ன பண்றது வேலைக்காச்சு போலா மாங்காயெல்லா விட்டுட்ருக்காங்க ம்
அப்டியே தொங்குது கீழயே தொங்குது இப்பனால இன்னு இல்ல
பழொ ஆகல ஏது மாங்கா பழொ இருந்தா எனக்கு கொஞ்சோ எடுத்து வைங்க வரே வயா மேம் கிட்ட கொடுத்தனுப்புங்க ஹலோ பழாே இருக்கா பழோ
இப்ப இல்ல குண்டுமாங்க இன்னும் புடிங்கிட்டு வரல புடிங்கிட்டு வந்தா நா அ கொடுத்து அனுப்புறே ம் அங்க மா ங்கா இருந்துச்சின்னா மாங்கால்ல மறுபடியு மேங்கோபார் பண்ணுவு வோ
ஆ எனக்கும் வேர்த்து கொடுத்தனுப்பு
ஆ அதுதா நாளைக்கி குடுக்க
அனுப்பலான் இருக்கோ தெரியில இன்னன் இருக்காங்க என்னனு தெரியல கேட்டு பாத்த
ம்
வச்சிருக்குதுங்க
நீங்க பேசுறது பாருங்க எனக்கு சரியா கேக்கல வாய்ஸ் பிரேக் ஆகுது ஒரு எடத்துல ஒக்காந்துட்டு பேசுங்க அப்புறமா என்ன ஒரு மூணு நிமிஷம் தா
இப்போ கேக்குதா ஹலோ
இல்ல சரியா கேக்கல எனக்கு
இப்
இல்ல இவ்வளோ ஆ இப்போ கேக்குது
ஆ கேக்குதுகளா சொல்லுங் இப்ப கேக்குது
ம் இப்ப கேக்குது எனக்கு
பாப்பா கிட்ட குடுத்தனுப்புறோ வாங்கிக்கோங்க
ம் ம் சேரி அப்டிதா குடுத்தாங்க போலய அது து அந்து கறியா ஆப்ல எல்லா கொடுத்து அனுப்புங்க
சேர் சேரி
என்ன இருக்கு க்குது
கருவேப்பில தா கெடைக்குது கருவேப் ல மாங்கா பார் பண்ணிருக்கோ மூணு பிளேட் வந்திருக்கு அதுல உங்களுக்கு ஒன்னு கொடுத்து அனுப்புறோம் ம் சரி ஹ வீட்ல இருந்தா சாப்றது இல்ல சாப்படுற டைம் ட்டு வெளில கூட்டு போய்ற ஃபிரண்ட்ஸ் கூட ஒக்கான்டு சாப்
செரி எப்டியோ ஒன்னு சாப்பிட்டா செரி
வீட்ல இருந்தா சாப்பிடறது இல்ல அதே பிரண்ட்ஸ் கூட என்ன ம்
ம் என்ன பண்றது நீயே திங்கட்கெழம காலேஜ் போய்டுவியா
ஆமா திங்ககெழம போய்டுவ அ இந்த ஒருவ லீவ் போட்ட இல்லியா அதனால போய் தான ஆகணு
ம் நீ போயிட்டா அவங்க எப்டி ஊருக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவாங்க
இல்ல நாளிக்குதா கூட்டிட்டு வரோ சொல்லிட்டு இருந்தாமா
ம் ம்
நாளாக்குதா கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு இருக்கா இரு நா என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா சொல்ற
ம் சேர் சேரி ஏதோ ஒன்னு கேட்டு சொல்லுங்க முன்னாடி
ம் சேர் சேரி நீங்க சாப்பாடு செஞ்சுட்டீங்களா வீட்டுக்கு
இன்னு செய்யலண்ணா சாயந்திரமாதா செய்யிடுது
இப்ப தம்பிக்கு உங்குளுக்கு
தம்பி கேரட் சாதோ எனக்கு கு அ‌ நா இருக்கிறது நைட்டு செஞ்சிருந்தே பீர்க்கங்காய் கொழம்பு அதே இருந்துச்சு அதே சாப்பிட் ட்டே நைட்டுக்கா ஏதாவ்து செஞ்சுக்கலா நேத்தே தோச கேட்டாங்க கொஞ்சூண்டு சாம்பார் வெச்சு தோச சொல்ற
உம் சேர் சேரி சேரி அப்டின்னா ஓகே ஓகே
என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே
அ
ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கிளே
இப்ப பாப்பாக்கு தா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கே மேகி வாங்கிட்டு வந்தே
கொஞ்ஜ நேரோ விட்டுட்டு அப்றமா பண்ண குடுங்க
ஆஹ்
அவ்ளோதா இன்னோ ஒரு கொஞ்ஜ நேரோ விட்டுட்டு சரி பாருங்க நீங்க
ஆஹ் செரி ஓகே